ஹலோ
ஆ என்னப்பா பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்க அங்க எப்படி இருக்க
உங்க பசங்க எல்லாம் எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்கே ஸ்கூல் போயிட்டு இருக்கு
அப்டியா எத்தனாவுது படிக்கிறாங்க
டென்த்து முடிச்சி ப்ளஸ் ஒன் போவுது
டென்த் முடிச்சு என்ன குரூப் எடுத்தாங்க அவுங்க
அதா நானூத்தி அஞ்சு மார்க்கு வந்துனால பயோமேக்ஸ் எடுக்க சொன்னா அதோ அது அது ஃப்ரெண்ட்லாம் வந்து சி ஏ சி எஸ் எடுக்கறாங்க கம்ப்யூ ட்ர் சயின்ஸே எடுக்கிற அது எடுத்துக்கிறேண்டுச்சு இல்லம்மா நீ வந்து இதை எடு இத எடுத்துட்டு உன்னால முடியலனாக்கா கூட அதுக்கு மாறிக்கலாம் நீ வந்து அத எடுத்துட்டாக்கா ஃபஸ்ட்டு குரூப்புக்கு மாற முடியாது ம மேக்ஸ் தான்ப்பா கொஞ்ச ரிஸ்க்கா இருக்கும் வேண்டுச்சு
உம்
இல்லை நீ அப் போக போக அவுக சொல்லி குடுத்துருவாங்க டியூசனும் வச்சுக்கல்லாம் பிரச்சன இல்லன்றதோட இது இப்போ இது இரு மனசாதா போனது பள்ளிக்கோடத்துக்கு போனாக்கா எங்கடா ஃபஸ்ட்டு குரூப்புல மாட்டி விட்டுறவாலோ மாட்டி விட்டுறாலோன்டு போம்போது அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட் டாங்க சி எ சி எஸ் எடுக்கறன்ட்டு அவங்களும் ஃபஸ்ட் குரூப் எடு எடுத்து எடுக்கறேன்ட்டாங்க அவலைக்கி உங்களுக்கு ஹாப்பி ஆயிருச்சு செரி நம்ம வந்து அதுவானால தான நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்குறோன்னு சொன்னோ அதவிட இதை எடுக்குறாங்கன்ற கலந்துட்டு இதுவு ஓகே எண்ணதோட போய் கேட்டோ பள்ளி கூட த்துலயு தா நம்ம புள்ளைக்கு வந்து மார்க்கு மேக்ஸ்ல அதிகங்கிறனால தந்தாங்க அந்த அஞ்சு புள்ளைகள்ல்ல ஒரு பிள்ளைக்கு கெடைக்கல மார்க் கம்மின்னு மீதி நாலு புள்ளகோளுக்கு கெடைச்சிருக்கு அந்த கெடைக்காத புள்ள வந்து சி எஸ் ஏ எடுத்துக்கிட்டு அது அது தனியா இதுன்றுக்கு இது இது வந்து கேட்ட இது கெடச்சிருச்சி போயி ஆம் போயிட்டு இருக்கு
சேர் சேரி ஆனா இப்ப உள்ள பசங்க அப்டித்தா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாக்கா கொஞ்சோ ஜாலியா போயிர்றாங்க
இல்ல நம்ம படிப்ப பாக் கவனிக்கிறது இல்ல அந்த புள்ள இத எடுக்குது இந்த புள்ள அத எடுக் குது இந்த புள்ளை இந்த கடையில தான் போய் பொருள் எடுக்குதுன்னா ஆ
இப்டி இல்ல இப்ப வந்து எங்க வீட்லயுமே எப்டி சொன்னாங்கன்னாக்கா இப்ப நம் போனா படிக்கிற வேலைய மட்டுந்தா பாக்கணு அப்டின்னாங்க படிக்கிற வேலைய மட்டுமே பாத்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யா நம்ம கமிட்டானாதா கொஞ்சோ ஜாலியாவு இருக்கு சரியா அதனால வந்து உங்களுக்கு அப்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாலியாவு இருக்கு போறது ஒங்களுக்கு தெரியாது இப்ப ஏ ஃப்ரெண்டு் சைடுலயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதாவது வந் து ஃப்ரெண்ட் எல்லா ஒரே குரூப்பா எடுத்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நா குரூப்பே எடுக்கல காலேஜ் டைம்ல போனது குரூப்பே எடுக்கல அட்மிஷன் அப்பயே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோ அப்ப வந்து அட்மிஷன் அப்ப நல்லா கேட்டுக்கோங்க அட்மிஷன் அப்ப நா அப்பயே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா எடுக்கு நெனச்சது வேற குரூப் இவங்க ஏ ஃப்ரெண்டு சரியா அவுங்க சரௌண்டிங்ல ஃப்ரெண்ட் ஆனாங்கல்ல அவங்கல்லா வேற வேற குரூப்ல போயிருக்காங்க எல்லாருமே வேற வேற குரூப்பு போகவு என்ன என்ன பண்டாங்க எல்லாருக்கு காமனா ஒரு குரூப் கெடச்சிருக்கு சரி எதுக்கு நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோ எதுக்கு வேற வேற குரூப் போயிட்டு எல்லாருக்கு ஒரே குரூப் காமனாவேதா கெடச்சிருக்குலன்ட்டு ஒரே குரூப் எடுத்துருக்காங்க காலேஜ்ல அப்ப பாத்துக்கங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நல்லா இருக்கு அப்டின் நெனைக்கிறாங்க அதேதா ஒங்க போ பொண்ணு நெனச்சிருக்கு
நா நா என்ன இதுண்டா அதுவோ அதுவோல இதுன்டுகிட்டு அதுவோ இந்த இதுலதா இதுங்குதோ இதுவோ ஒனக்கு எது பிடிக்குதோ அத எடுமானாக்க இல்ல ஏ ஃப்ரெண்டு வந்து அத எடுக்குது அப்டி மாறுதேண்டுதா எனக்கு இதா இருந்துச்சு இப்ப கூட சும்மா ட்ரெஸ் எடுக்குறதுக்கு கூட நா தெரிஞ்சா கடைக்கு கூட்டிட்டு போறேன்னே இல்ல பள்ளிக்கூடத் துல வந்து அந்த கடைக்கு தா எடுக்க சொல்றாங்க ஏ ஃப்ரெண்டெல்லா அங்கதா போய் எடுக்குற ஆ போய் எடுத்தாக்கா அங்க ரேட் அதிகோ இத ஏ ஃப்ரெண்ட்டுட்ட அடிச்சு கேக் குறே நீ ஏ அங்க போன வேற எடத்துல வந்து நா கம்மியான ரேட்டுக்கு நா எடுத்துட்டு வந்துருக்கே
ம் அத அத அந்த பசங்க புரிஞ்சிக்காதுங்கல்ல அவங்க என்ன நெனப்பாங்க ஆ நம்ம சொல்ற இடத்துல வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்கன்றத மட்டும்தா அவங்க நெனப்பாங்க
ஆமாம் இங்க இருந்து போயி அது சொன்ன எடத்துல போய் பாத்தா ரேட்டு அதிக அழைச்ச ரெண்டு பஸ்ஸு மாறி போய் அலஞ்சு கிழஞ்சு போய் அத அத எடுத்துட்டு வந்த பக்கத்திலயே கம்மியான ரேட்டு
ம் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்ப இவங்க அத அவங்கள அந்த பச தங்கள பொறுத்த வரைக்கு நீ எடுத்த கடைல தா நான்
கெடுத்த ரா மா அதுல என்ன வந்துருச்சுன் தெரியல அந்த ஸ்டிக்கர கிழிச்சு போட்டுட்டா முடிஞ்சு போச்சு எங்க எடுத் த்த என்ன ஏதுன்னே தெரியாது
அது வந்து அந்த அந்த அது அதுங்களுக்குள்ள ஒரு இது
ம்
நம்ம எல்லாரு ஒன்னா எடுத்திருக்கோ ஒரே இதுல அப்படின்ற மாரி
இதுல வேற பொய் சொல்லி புடு்றாங்க நாளைக்கு கடப்பேற சொல்லி இங்க தா எடுங்கண்டு
அவங்களுக்கு எதாவது கமிஷன் வச்சிருப்பாங்க போல இருக்கு
ஆ நா ஃபிரண்டு சொல்ல போம்போது நா அதத்தா ஃபர்ஸ்ட் சொன்ன இது கே க்காம இழுத்துட்டு போனுச்சி வந்து பாத்தாக்கா ஐயா ஃபிரெண்டோட பிள்ளைக்கு எடுத்திருக்காங்க கம்மி அப்ப கமிசா இல்லாதமா இங்க எடுத்திருக்காங்க நம்ம போய் எடுத்தது அவ்ளோது ரேட்டு
அதுதான் இப்ப வந்து எல்லாருமே அப்டிதான்ப்பா பண்றாங்க இப்ப எ எந்த பிளேஸ்மே போங்களே இப்போ ஒரு ஹாஸ்பிடலே போனாலுமே என்னா சொல்றாங்க நீங்க வந்து இந்த ஸ்கேன் சென்டரு போங்க அப்டின் அவங்களே பிக்ஸ் பண்ணி தள்ளிறாங்க என்னன் லாஸ்ட்ல பாத்தோனா அவங்களுக்கு இப்போ அந்த இதுல கமிஷன் வருது இது எல்லா எடத்துலயுமே இருக்கு பாருங்க
ம் ம் நோட் புக்குன்னா ஓசர கடைல போய் வாங்குங்க ட்ரெஸ்ஸுனா ஓசர கடைல போய் வாங்குங்க சரி அதுவாதா சொல்லுதோ அங்கதா வாங்கணுனு சொல்லிட்டு இதுவலு இல்லாம அங்கதா போவணுன் ஒத்தக்கால்ல நின்டுகிட்டு
அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்பற என்னா தெரியுமா சொல்லுவாங்க நான் சொன்ன எடத்துல போய் நீங்க வாங்னாதான எல்லா கரெக்ட்டா இருக்கு இல்லனா இப்டித்தா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க எதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட நான் அப்பதா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆ இது ப்ரெக்னன்ட் டாருந்தாங்க அந்த டைம்ல என்னனா ஆஸ்பத்திரில என்ன சொல்லிட்டாங்க நீங்க இந்த ஸ்கேன் சென்டரு போங்க இந்த ஸ்கேன் சென்டர் நல்லாருக்காது அப்டின்ட்டாங்க சன்னா அவங்க ரெஃபர் பண்ண ஸ்கேன் சென்ட்ரு அவங்க போகல என் ஃப்ரெண்டு போகல ஏன்னா அதுல ரொம்ப லாங்கு ரொம்ப டயர்ட் ஆயிடு நம்ம போ முடியாது அதா பக்கத்துலயே இருக்கேன்னு சொல்ட்டு போயிட்டாங்க போய் ஸ்கேனையு எடுத்துட்டு போய் காமிச்சுட்டங்க டாக்டர் என்ன சொல்றாங்க நேம பாத்துட்டு இங்க எதுக்கு போனீங்க கூட நானு தா போன நா போகலன்ட்டு என்னா சொல்ட்டாங்க நீங்க போனீங்கனா உங்களுக்கு ஸ்கேன் தெளிவாவே எடுக்க மாட்டாங்க ஏனோ தானன்தா எடுப்பாங்க நாங்க ரெஃபர் பண்ண எட இத்துக்கு போனாதான உங்களுக்கு வந்து கரெக்டா எடுத்து குடுப்பாங்க நீங்க ஏன் அங்க போகல அப்டின்ற மாரிதா கேக்குறாங்க லாஸ்ட்ல எல்லா ஒரே எப்டி ஸ்கேன் சென்ட்ல எப்டி இ இதா எடுத்து கொடுப்பாங்க
அவ்ளோ கமிஷம் போகலையல அது அதுக்கண்டியா
அதுக்காக சொல்றாங்களா நஜமாவே இங்க ஒழுங்கா எடுக்கலையான்றது தெர்ல ஆனா ஏ நானுதா கூட போயிந்தே இப்டிதா சொன்னாங்க நீங்க ஒ இங்க பாருங்க தெளிவாவே இல் க அப்டின்ற மாரி சொல்ட்டு என்ன சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து அங்க போய் எடுங்க அப்பதா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு
நல்ல வேல இது இது ஆகாது இதுக்கு பதில் அங்க போய் எடுங்கன் சொல்லாம அடுத்த எடுக்க போறத போய் அங்க போய் எடுங்கன்ற சொல்
ஆ எனக்கு அதா பயமா இருந்ச்சுஸ் சரி மறுடியு நா நாங்களு கேட்டோ அப்ப இப்ப மறுடியு எடுக்கணுமா அப்டின் இல்ல இல்ல அதா எடுத்துட்டீங்கல்ல இது ஓகேதா ஓகே தான் லாஸ்ட் சொல்றாங்க இவ்ளோ ஸ்பீச் குடுத்துட்டு அப்பறமா சொல்றாங்க இது ஓகேதா இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்கேன்லா நீங்க அங்கயே போய் எடுத்துருங்க அப்டின்ட்டு அப்ப அவங்களுக்கு ஏதோ ப்ராஃபிட் போது போல இருக்கு அதுனாலதா
க்கு நீங்க இங்க போய் எடுத்ததுனால ஒருக ஒரு இதுல போயிருச்சு வந்து வந்துருக் க
ம் ஆ அப்டியே இருங்க அப்டியே ஆனா இப்ப எல்லா அப்டிதா ரெஃப்பர் பண்ணிறாங்க பேசி வச்சுப்பாங்க போல இருக்கு ஃபஸ்ட்டே நாங்க எங்களுக் வந்தா நாங்க உங்கள்ட்ட தல்றோ உங்கள்ட அனுப்புறோ அப்டின்ற மாரி
ம் இப்போ ஃபயோ மேக்ஸ் எடுத்திருக்க பரவாயில்லயா மேக்ஸ் எல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குந்துல எப்புடீ
அது மேக்ஸ் வந்து கஷ்டோந்தா ஆனா வந்து மிஸ்சு சில சில மிஸ்ங்க வந்து சூப்பரா எடுத்துருவாங்க நல்லா கிளியரா சொல்லி குடுத்துருவாங்க அந்த மாரி எங்களுக்கு மிஸ்சு அமஞ்சுட்டாக்கா வந்து
நம்ம புல்ல வந்து கணக் கு தான்ம்பா எனக்கு வரல வரல வரலண்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்துச்சு பாத்தா ரிசல் ட்ல பாத்தாக்கா பரவால்ல எழுவத்தஞ்சு ப்ரசன்ட்டு கணக்குல வந்துருச்சு அதனால வந்து கேட்ட இதுக்கு வந்து அவங்களு சரி கணக்கல இது எடுத்திருக்கு மார்க்
இப்பய இப்ப எடுத்துட்டாங்கல்ல விடுங்க
இல்ல இத விட பிளஸ் டூல கஷ்டமா டென்தலே தெனறுவ பிளஸ் டூக்கு போயிட்டாக்க அதுவு மேக் சு குரூப்ங்கரனால
அது பஸ்ட் கஷ்டமாதா இருக்கு ஆனா ஏ கொஞ்ஜோ எஃப்பர்ட் போட்டா ரிசல்ட் நல்லாதா இருக்கு
ஆ
ஆனா பயோமேக்ஸ்சு கொஞ்ச இதுதா உங்களுக் சிஎஸ் அளவுக்கு வந்து இது கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க முடியாது சிஎஸ்லயு இருக் கு ஆனா வந்து இது கொஞ்சோ நம்ம கொஞ்ச ரிஸ்க்தா ரிஸ்க்னா கொஞ்ச எஃபர்ட் போட்ணு
ம் கொஞ்ச ரிஸ்க் எடுத்து படிக்கணு
படிக்கணு கொஞ்சோ கஷ்டப்பட்டு படிச்சோம்னாக்கா ரிசல்ட் நல்லா இருக்கு
இப்ப மேக்ஸுக்கு மட் விட்டு தனியாக ந இத வைச்சாக்கா வருதுமாங்களா டியூசனு
ஆ அது இருக்குமே அதுக்கு மட்டும் வைப்பாங்களே கண்டிப்பா வைப்பாங்க ஏனா டுவெல்தன்றதுனால தனி இத்தன சஜெக்டுக்கு கண்டிப்பா டியூஷன் வைப்பாங்க
ஆ இல்ல பிள்ளைக்கு வந்து மத்த இது கூட வேண்டா ஆ மேக்ஸ் மட்டு கொஞ்சோ கொஞ்சோ ரி இதா எடுத்து சொல்ல கொடுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா
உ சொல்லி கொடுப்பாங்க டென்து டு்வெல்த் பொறுத்த வரைக்கு தனித்தனி சப்ஜெக்டுக்கு கிளாஸ் எடுக்குறாங்க
ஹலோ
இருக்க
வேணா அப்டி வேணா சேர்த்து விட்டு கொஞ்சோப்ப இதுல மேக்சல மட்டு ஆள தேத்தி விட்டுட்டோனா போது மத்ததெல்லா அது அதே பிக்கப் பண்ணிக்கி பண்ணிக்கிரூ
உ உ நீங்க விசாரிங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கு ஆ நீங்களு விசாரிச்சு பாருங்க இருக்கு
சேரி சேரி சேரி உ
சேரிப்பா நானு உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு சொல்றே எவ்ளோ கேக்குறாங்க என்னன்ற மாதிரி
டைமிங்கு பார்க்கணுல ஏதோ பள்ளிக்கூட விட்டு வந்துட்டு அங்க அனுப்புறது உ
அதா நம்ம நம்ம நம்மள்ட்ட கேட்பாங்கல்ல உங்களுக்கு எது எந்த டைம் கம்ஃபர்டபுள்னு கேட்டுதா அவ பிக்
சேரி சேரி எவ்வளோ கேட்கறானு விசாரிச்சு பாருங்க
ஆ சேரி நா கேட்டு உங்களுக்கு சொல்றேன் உ சேரி நா அப்றோ கூப்புறே உ பை